ஓ
ஆ சொல்லுங்
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது ப்ரோ
அ சொல்லுங்
என்ன ப்ரோ பண்றீங்க
நா சும்மாதா இருக்க ப்ரோ நீங்க
சாப்ட்டீங்களா
ஆ ப்ரோ நீங்க சாப்டாச்சா நீங்க
ஆ சாப்ட்ட சாப்ட்ட விஜய் ப்ரோ என்னிக் ப்ரோ விஜய்க் பொறந்தநாளு
நேத்துன் நினைக்கிறொ ப்ரோ நேத்தா இன்னைிக்கன் தெரில நேத்து ஆமா நேத்துதா நினைக்கிறே
நேத்து தானா ஆ இல்ல இங் எங்க ஊர்ல எதோ எதோ கட்டிர்ந்தாங்க பேனர்ரு எது எதோ
இல்ல அது பேனர் எல்லா எங்க அது இருக்கு நேத்துதா
நேத்து தானா ஆ
ஆமா ஆமா நீங்க என்ன பண்றீங் உ படிக்கிறீங்களா இல்ல வேல வேலைக் வேல பொரி பாக்குறீங்களா
காலேஜ் ப்ரோ காலேஜ் செகண்ட் இயர்
சேர் சேர் செரி நீ காலேஜ் இல்லையா எல்லா காலேஜ் ஸ்டார்ட் டாய்ச்சுன்றாங்க
அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு லீவ் போட்டே
ஓ நீங்க லீவ் போட்டீங்களா
ஆமா ஆமா
என்ன ஃர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லியேவா ஸ்டார்ட்டிங்ல லீவ்வல்லா அலோவ் பண்றாங்களா
எங்க அது வந்து காலேஜ்ஜே இல்ல ப்ரோ எங்கிஸ்டந்தா ப்ரோ
செரி செரி
கே நாளைக்கு வந்து கேட்டா உடம்பு சரியலான்றுவோ அவ்ள்தா
லெட்ரெல்லாம் கேப்ப மாட்டாங்கல்ல
அதெல்லா இல்ல ப்ரோ ப்ரோ ஆர்ட்ஸ்ஸு புரோ எங்கள்து நீங்க ப்ரோ நீங்க எந்த காலேஜ் ப்ரோ பச்சீங்க
இங்க அது காலேஜ் பேர் சொல்ல கூடாதுனு நெனைக்கிற அது இங்க கே எஸ் ஆர் திருச்செங்கோடு ஆமா திருச்செங்கோடு ஆ பெரிய காலேஜ் அங்கியு ஆர்ட்ஸு இன்ஜினியரிங்ஙு மெடி டென்டல்ன்னு இருக்கு
நீங்க எது ப்ரோ எத்தீங்க
நா இன்ஜினியரிங் ப்ரோ
நாலு வருஷமா
ஆமா நாலு வர்ஷோ
பட் படிக்கனு
எப்புடியு ஆர்ட்சுமே மூணு வர்ஷோ ஆகுது இல்ல ஆர்ட்ஸ் படிச்சாலு மூணு வருஷோ படிக்கணுல்ல
அது ஒண்டிதா நீங்க பட்ச்சீட்ங்களா இல்ல பட்ச்சுனுக்கிறீங்ளா
இல்லல்ல அதா வே வேலையில இருக்க ப்ரோ படிச்சு முடிச்சு கூட அஞ்சு வருஷோ ஆச்சி
இப்ப வேலை எப்டி வேலை செய்யாம இப்போ இதுல கிறீங்கோ ஃப்ரீயா ஜாலியா
நைட் ஷிஃப்ட் எனக்கு
ஓ நைட் ஷிப்டா பகல் ஷிப்ட் இல்லையா வெரு புல்லாவே நைட்ஷிப்ட்டு தானா
ஆமா புல்லனா இந்த இந்த மந்தத் புல்லாவே நைட் சிப்ட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து மதியோ ஆ ரெண்டு டூ பதனொன்னு அப்டியே மாறி மாறி வரு
ஓ அப்படிய மேரேஜ்ஜா
இல்ல ப்ரோ உங்களுக்கு இப்பதா நீங்க படிக்கிறீங்க கரெக்ட்டு ஆனா சில பேர் சொல்ல முடியாது எதுக் பச்சடிக்கிறப்பவே கல்யாணோ ஆயிடுதுல்ல
ஆ அப்பறோ எங்கனா லீவ் லீவு உங்க ஆபீஸ்ல கேப்பாங்க தான புரோ லீவு போட்டா
நாங்க இன்பார்ம் பண்ணிடுவோ எங்களுக்கு எதுவு சொல்ல மாட்டோ நாங்க இன்ஃபா இன்னைக்கு இல்லபா லீவ் எடுத்துப்போ அப்டின்னா அவங்க இன்ஃபார்ம்
அது முன்னாடியே சொல் இப்ப திடீனு ம் எமர்ஜென்சியா திடீர்னு திடீர் எடக் சொல் திடீர்னு எடுக்க மாரி இருந்தா
ஆ அப்படி எல்லா ஒன்னு ப்ராப்ளம் இல்ல திடீர்னு நீங்க ஒரு போன் பண்ணி உங்க டீம் லீட்ருக்கோ யாரோ டி எல்லுக்கு யாரோ ஒருத்தருக்கு சொல்ட்ட போதும் இன்பார்ம் பண்ணிட்ட போதும் அது பர்மிஷன் வாங்கனு அந்த மாரி எல்லா பெரிய இதுல்ல புரியல
அது என்ன மாரி கம்பெனி அது
அதுவா ஐ டி ஐ டிலதா இருக்க ஐ டில
அவ்ளதா ஜாலியா இருக்கு
ஜாலியால்லா எல்லாமே அப்டிதா எல்லா எட்த்துலயு எப்புடி
ப்ரோ ட்ரிப்பெல்லா கூட்னு போக மாட்டாங்களா ப்ரோ ட்ரிப்பெல்லா
இல்ல காலேஜ்ல இருக்கிறப்ப போவோ வேலையில இருக்கிறப்ப எப்புடி டிரி டிரிப்பு போவோ டிரிப்
ம்பெனில அந்த மாரி கூட்னு போ மாட்டாங்களா
ஆஹா கம்பெனிய எல்லா போக மாட்டாங்க பசங்க நம்மளா வேணா போலா இப்ப டீமே இருக்கு எல்லா ப்ராஜெக்ட்ல்லா வந்து ஒரு லீவு எதுன் எடுத்துக்கலானா கம்பெனி சைட்லெந்து எது சொல்ல மாட்டாங்க அவுங்கல்லா எது கூட்னு போமா நம்மளா பசங்க பசங் அ வேல ச செய்றவங்களோட கூட வேணா நம்ம ப்ளான் பண்ணி போலா அது எங்க போனா கூட ஒரு வாரோ மேக்சிமம் அவ்ளதா
அப்படியா நீங்க அது மாரி எங்கனா போய்கிறீங்களா
நா இங்க பசங்களோடெல்லா போனதில்ல காலேஜில போயிருக்கே காலேஜ் இருக்கப்போ எப்பவ்மே ஐவி போவோ நா ஒரு மூ ரெண்டு வருஷோ போனோ செகண்ட் யேர் தேட் யேரு
ம்
ஆமா அது மாரி நீங்க போனீங்ளா நீங்க உங்களுக்குலா ஐவி எல்லா கூட்ன் போறாங்களா ட்ரிப்பு மாரி
கம்முனு இருங்க ப்ரோ ட்ரிப்பு ஐவியே கூட்னு போ மாட்டாங்க ப்ரோ
செரி
சும்மா ஏமாத்
இந்த மு நெறைய பேருகிட்ட கேட்ட ஐவி ன்னா அவுங்களுக்கு எதோ இந்த ஃபீல்டு விசிட்டுன்னு ஒ கூட்னு போய்டுவாங்களா
ப்ரோ எதோ ஒரு க எதோ கம்பெனி கூட்டு போய்ட்டு அங்கிந்து ஐஸ்கிரிம் வாய்ங் குத்துற்வாங் வந்து வர வ வர வெச்சிர்வாங்க பரோ
ஓகே ஓகே அதா சொல்றாங்கா அதா ஐவினா செரி செரி அதுக்கு காசு வாங்குறாங்களா உங்ககிட்ட எவ்ளோ இவ்ளோ அவ்ளோன்னு
ஒரு ஐநூறு இல்ல ஆற்நூறு கேப்பாங்க ப்ரோ
அதுக் உன்னு ஆ ஆயிர்வா எக்ஸ்ட்ரா போட்டுந்தா நீங்க இதுக்கே போய்ட்டு வந்துட்லாமே
அதுக் நாங்க போடதுக்கு ரெடிதா அவுங் கூட்ணு போமாட்றாங்களே
அவுங்க கூ எந்த காலேஜிலிமே அவுங்க கூட்டிட்டு போ மாட்டாங் ப்ரோ அவுங்க அலோ மட்டுதா பண்ணுவாங்க நம்மதா எல்லா ரெடி பண்ணிட்டு நம்ம போய் இப் கே பேசணு நாங்கலா அப்படிதா நாங்க போய் டேரக்டா கேட்டா யாரு அலோ பண்ண மாட்டாங்க ஆமா ஐவிக்குதா பஸ்ஸு புடிக்கிற்லிந்து போற வரைக்கு எல்லாமே நம்மல்லா பாத்துக்கணு
அப்படியா ப்ரோ அது அது மாரிலா எங் காலேஜில வுட மாட்டாங்க ப்ரோ நாங்களே பாத்துகித்து
ஏனா இதுல வந்து காலேஜ் வந்து தலையிடாது ஆமா காலேஜ் வந்து தலையிடாது நம்பளா வந்து ரெடி பண்ணிக்கணு எங்க போறோ என்ன ப்ளான் பண்றோ ஏனா நம்ம டேரக்டா போயி ஐவி ட்ரிப்பு பண்றோ அப்டின்னா ஐ அ சு ஊருசுத்த போறோன்னா ய உடமாட்டாங்க நாங்க என்ன பண்ணுவோ அங்க சுத்தி ஒரு ரெண்டு மூணு கம்பெனிஸ் நாங்க படிச்ச இப்ப இன்ஜினிய எலக்ட்ரானிக்ஸ் நாங்க இப்ப எல்க்ட்ரானிக்ஸ் கம்பனிஸ் எதோ ஒன்னு ரெண்டு மூனு பாத்து வெச்சுப்போ அங்க மீட் பண்ணி பேசி வெச்சுடுவோ இத்தன பேர் வரோன்னு அதெல்லா இங்க கன்ஃபாம் பண்ட்டு இங்க போய் சொல்றப் இப்போ நாங்க இந்த கம்பெனிக்கு வந்து இன்டன்னா வரேன் சொல்லிருக்கோ ஒரு வாரோ அப்படின்னா
உங்கூட யார்னா வருவாங்களா இல்ல நீங்க மட்டுந்தானா
ஆ வருவாங்க டீச்சர்ஸ் ரெண்டு பேரு வருவாங்க
அவுங்க வந்த அப்புறோ நாங்க செரி அவுங்க நம்ம வந்து நார்மலா போய் வந்து இப்ப போறோ அப்படின்னா அலோ பண்ண மாட்டாங்க எல்லாம் ப்ளான் பண்ணி போய்ட்டு கம்பெனி சைட்லெந்து எல்லா நம்மளுக்கு வந்து ஒரு அ லெட்டர் வரு அந்த லெட்டர் வந்த அப்புறோ எட்த் போய் காமிச்சா விட்ருவாங்க ஆமா அது வந்துச்னா ஏனா டேரெக்டா நம்மளுக்கு வந்தாலா அவுங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆபீஸ்க்கே அனப் சொல்லிடுவோ அவுங்க அங்கந்து அனுப்பன ஒன்னே இவுங்கோ செரி போய்ட்டு வாங்கன் அனுப் பிடுவாங்க ஏன்னா கம்பெனிய ரெபியூஸ் பண்ண முடியாதுல்ல
ஆம் தெரியும் உங்க உங்க காலேஜ் எவ்ளோவு ஃப்ரோ உங்களுக்கு ப்பீஸ்சு கவர்மெண்ட்டா பிரைவேட்டா
பிரைவேட் தான் வருஷத்துக்கு தா அந்த மன்த்து ஒரு லட்சத்தி இருவதாயிரோ வரும் அந்த பஸ்ட் கிராஜுவேட்ல்லா போய் நம்மளுக்கு வந்து எம்தாயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் வரு
அப்படியா புட்டுல்லா புட்டு அலோ பண்ணுவாங்களா புட்டு்லாம் காலேஜ்ல
புரியல ஃப்ரோ
புட்டு அங்கே தருவாங்களல்ல இல்ல நீங்க எத்துனு போணுமா
இல்ல நாங்க ஹாஸ்டல்ல தாருந்தேன் நான் ஹாஸ்டல்ல இருக்கனால புட்டுலாம் அங்கேயே தருவாங்க மெஸ் இருக்கும் ஆமா ஹாஸ்டல் அதெல்லாம் சேத்தியேதான் ஆ அதெல்லாம் போயி ஒரு லட்சத்தி நா சொன்னல்லியா ஒரு லட்சத்தி இருவதாயிரம் வந்து காலேஜ் பீஸ் மொத்தோம் பீஸ் வந்து இருபதாயிரம் முப்பத்தஞ்யாயிரம் சம்திங் இருக்கோம்
பர்ஸ்ட் இயர்லயே சேண்டிங்களா காலேஜி சீ பர்ஸ்ட் இயர்லயே ஹாஸ்டல் சேட்டீங்களா இல்ல அப்புறோம்
பிளஸ் ஒன் பிளஸ் டூலருந்தே காலேஜல இருக்கன் பிளஸ் ஒன் பிளஸ்டூலாமே காலேஜ் ஹாஸ்டலல்ல தான் இருக்கன்
அப்படியா ப்ரோ ஸ்கூல் எங்க முடிசீங்க ப்ரோ ஸ்கூ
பக்கத்திலில்ல நா படிச்ச காலேஜ் பக்கத்திலில்ல அது ரொம்ப தூரனால எனக்கு ஆஷ்டல் எடுத்துது இதுன்னா அது வீட்டுல இருது போற மாரி பக்கத்துல எடுத்துருப்பன்
ம் ஜாலியா இருக்கோம்ல ஆஸ்டல்ல நைட்டு தூங்க தூங்க வுட மாட்டாங்க தான
பசங்கதான் விளையாடிட்டே இருப்பாங்க அதனால் நா ரூம்லயேருப்பன்
கரண்ட் ஆஃப் ஆய்ச்சுனா கத்துவானுங்க ப்ரோ ரீல்ஸ்ல பாத்துக்குறன்
இதெல்லாம் நடக்கும் அந்த என்ன சொல்றது ஊழ விடுவாங்கல அந்த மாரி உழுவாங்க
ஆ பாத் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் ஏதோ ஏதோ
செக் ப்ரோ எந்த ரூம் ஆ ஒவ்வொரு ரூம்லும் சவுண்ட் வரவே வராது
ஆ ஃபுட்டுல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சிக்கிறீங்களா ப்ரோ ஹாஸ்டல்ல
ஹாஸ்டல்ல செய்யல்லாம் விட மாட்டாங்க ஹாஸ்டல்ல நம்ப மெஸ்சு அதுதான் மெஸ்ல இருக்குதுதான் இல்லன்னா நம்ம வெளிய போலாம் சாப்பிட வெளிய சாப்பிட போலாம்
உடுவாங்களா ப்ரோ
ஆ எங்களுக்கு வந்து எப்டின்னா மார்னிங் நைன் தேர்ட்டிலேர்ந்து மார்னிங் நைன் ஓ கிளாக்கு கிளாஸ் ஸ்டார் ஆகும் முடியும் போஃர் தேட்டி முடி போஃர் தேட்டி முடிச்சு நாங்க வெளிய ஒரு அதுகப்பம் அவ்ல்தான் கிளாஸ் முடிஞ்சிரும் நாங்க ஹாஸ்டலுக் போய்டுவோம் ஒரு அஞ்சு அஞ்சே ஹால் அஞ்சு மணிக்குல்லாம் போயிடுவோம்
ம்
அங்க போயிட்டு அங்கருந்து நம்ப வந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் வெளிய போயிட்டு வரலாம் எங்க வேணா போயிட்டு வரலாம் நைட்டு ஆனா ஒன்பது மணிகுல்ல உள்ள வந்துரனும்
ம் உள்ள வரலன்னா அப்பனா பேரண்ட்ஸ் பண்ணுவாங்களா காலேஜி
ஆமா உடனே ஃப்போன் போயிடும் யாரு ரூம்ல இல்லன்றத செக் பண்ணிருவாங்கள ஹாஸ்டல்ல வந்து பத்து மணிக்கு மேலதான் வந்து ரவுண்ட்ஸ் வருவாங்க
ஆ
அட்டனென்ஸ் எடுக்குற மாரி இருக்கும் வாடனு
அப்டியா எத்தனி எத்தனி வாடன் ப்ரோ ஒரே வாடன் தா இருப்பாங்களா
இல்ல நாலு பேர் இருப்பாங்க
நால்லா
ஆமா
உங்க ரூம்ல எத்தினி பேர் ப்ரோ
ஒரு ரூமுக்கும் மினிமம் மூணு பேருதா அதுக்கப்பஅங்க அங்க நம்ம நமக்கு ஏத்த மாரி ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ரூம் பிரிச்சு விடுவாங்க இங்க இங்க அவ அவ நம்மல்ல பிரிச்சு பிரிச்சு நம்ம பேஜ் பசங்கலோடவே இருக்க மாட்டோ பிரிச்சு போட்டு
அப்புட்டு
அதுக்கப்ப ஒரு ஒரு பத்து நாள் இருப்ப சைலண்ட்டா திருப்பி பழைய ரூம்முக்கே போயிருவோ நம்ம எல்லா எங்கங்க செட் ஆகுமா அங்க போய் ஒக்காந்துருவ ஒரு ரூம்க்கு எப்டியும் அஞ் அஞ்சாறு பேருக்கு மேல இருப்பாங்க ஏன்னா ஒரே பெட் இருந்தாலு பசங்க பசங்க வந்து ஒரே பெட்ல ரெண்டு மூணு பேரு படுத்து தூங்கலா நல்லா
ஜாலியா இருக்குல
ஆமா அப்டிதா அதனாலதா நம்மளுக்கு வந்து பெட்டு் வந்து அந்த கார்னர்ருக்கு ஒன்னு இந்த கார்னர்ருக்கு ஒன்னு போட்டு வச்சிருப்பாங்க நம்மளுக்கு ஒரு என்டு மூணு பெட்டுமே வந்து ஒட்டாத மாரி பட் நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுல எல்லாத் ரெண்டுத்தியு ஒண்ணா சேத்து மொத்த ஒரு எடத்துல போட்டு ஆமா அந்த மாரி பசங்களுக் பசங்க இப்ப எப்டி பப்ளிக் வந்து அதுல யார் யாரு நல்லா அந்த பசங்க எப்டி ரெகுலரா வருவங்களோ அவங்க எல்லா ரூம் எடுத்துப்பாங்க
அப்புடியா
கூண்டுக்குள்ள அடச்சிட்டு அப்டியே ரூம்ல எடுத்து போட்டு அதுலே அதுலே ஃபுல் அன் ஃபுல் அப்டிதா இருப்பாங்க ஈவினிங்
இப்ப நீங்க காலேஜ் போலனா ஹாஸ்டல்லே இருக்கலாமா
சில பேர் இருப்பாங்க அது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யு இல்ல யாருக்கோ இதுன்ன சில எப்டின்னா ஆட்டோமொபைல்ஸ்சு இந்த மெக்கானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பசங்க எல்லா இருப்பாங்க உள்ளாரே
நீங்க அந்த மாரி எதனா இருந்திருக்றீங்ளா புடிக்காம
அப்டி இருக்காது ரொம்ப ஸ்ட்டு எய டிபார்ட்மெண்ட் அதா நா டெய்லி போயிருவ
அப்டியா
ஆமா எங்க
ப்ரோ ஏன்னா ஹாஸ்டல்ல டிரரெஸு கிஸு மாட்டி போட்டுவிங்க தான
ஆ அதெல்லா நடக்கு அதெல்லா நடக்காமலே இருக்கு சேர் நா திருப்பி கால் பண்ற நீங் நீங்களே கால் பண்ணுங்க நா கால் பண்ண முடியாது நீங்களே பண்ணுங்க
ஆ இருங்க ப்ரோ ஒரு இன்னு ஒரு பதினொரு நிமிஷ ஆகட்டு அதே கட் ஆயிடு
இல்ல இல்ல வேணா நீங்க திருப்பி கொல்ங்க பத்தரை மணிஷம் பத்தரை நிமிஷ தா பண்ணிட்டு இருக்கறது அதா சொன்ன நீங்க திருப்பி கால் பண்ணலா பேசலா அதுக்காகதா
ஓ அப்டியா சேர் சேரி ப்ரோ அ ஆஹ ஓகே ப்ரோ